ஹலோ
வணக்கம் தோழி
வணக்கம் தோழி கேக்குதா
கேக்குதுங்களா உங்களுக்கு கேக்குதுங்களா
அ கேக்குது தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாயிருக்கே தோழி உங்க குடும்பத்தில எல்லாரு எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க உங்க குடும்பத்துல எப்டி இருக்காங்க எல்லாருமே
அ நல்லா இருக்காங்க தோழி
இப்ப ஞாயிற்றுக்கெழம எப்டி போச்சு உங்களுக்கு
இன்னைக்கு நல்லா போச்சு தோழி நாங்க வீட்டுல இல்ல ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டோ அங்க பசங்களோட பசங்க வெளையாட்டு சமைக்கிறது நீ இதபுடி அதபுடின்ற மாரி ரெண்டு மணிக்குள்ள சமைச்சு முடிச்சு சாப்ட்டு உருண்டாச்சு எல்லாரு அதனால இன்னைக்கு வீட்டில சமைக்கல மத்த நாள்லா ஒன்று ஒன்றரைக்கலா சாப்ட்ருவோ தோழி ஆனா அந்த சண்டே ஆனா மட்டு என்னதா ஆனாலு அந்த ரெண்டு ரெண்டு ரெண்டே கால் ஆயிடுது தோழி
ஆமா தோழி ஆமா தோழி கண்டிப்பா
அந்த மீன கிளீன் பண்ணுவோ வாங்கிட்டு வந்தத கிளீன் பண்ண அருக்க கொல்ல வெங்காயத்த தக்காளி கட் பண்ண அது எப்டி தா டைம் போகுதோ தெரில
ஆனா எப்டி சொல்றது டயம் போயிடுது நம்மளால பாத்தீங்கன்னா அந்த டைமுக்கு சமைச்சு சாப்டவு முடியறது இல்ல
ஆனா மத்த நாள் கெடைக்கிற ஓய்வு சண்டேல கெடைக்க மாட்டிங்குது தோழி
ஓ கரெக்ட்
மத்த நா மத்த நாள்ல ஒரு ஒன் அவராது ஓய்வு கெடைச்சாலு ஆனா அந்த சண்டே டைம்ல மட்டு சுத்தமா கெடைக்கவே மாட்டேது
ஆமா ஏன்னா அன்னைக்கு நம்மளும் வந்து கொஞ்ச ஏதோ ஏல்றோ அதுவு உனக்கு
லேட்டா எழுந்திருச்சாலு சீக்கிரமா எழுந்திருச்சாலு அன்னய பொழுது கொஞ்ச போரிங்கா தா அப்டியே ஃஸ்லோவா தா தோழி போகுது
ஆமாம்
கேட்டா சண்டே தான நமக்குள்ளேயே அந்த தாட் வந்துடு சண்டே தான அப்டின்னு அதனால நம்ம என்னாதா விறுவிறுப்பா சுறுசுறுப்பா செஞ் இதுவே எ குடும்பத்துல ஏதாவது ஒரு பங்க்ஷன் இருக்கு சாய்ங்காலோ அப்டின்னா பாருங்க ஒரு மணிக்குலா எல்ல வேலையு முடிச்சிடுவோ குளிச்சிட்டு கிளிச்சிட்டு சாப்ட்டு கீப்ட்டு ரெஸ்ட் எடுப்போ தூங்கி ஏந்திருச்சி பங்ஷனுக்கு ஃப்ரெஷ்ஷா போனாதா நல்லா இருக்கு அப்ப வேற மைண்ட் தாட் வந்துரு நம்மளுக்கு
அ ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
ஏன்னா ஆறு மணிக்ல்லா கெளம்பனு இத கெளப்பனு நம்ம கெளம்பனு அத கெளப்பனு அதனால அது சீக்ரோ வந்துரு ஆனா மத்த நாள் மட்டு அதா நம்ம மூட பொறுத்துதா நம்ம இதுதா அப்டின்னு நம்ம காலேயே இன்னைக்கு சண்டே தா வேணா அப்டின்னு நெனச்சோன்னா அது சண்டேவா தா போகு
அதா வந்து நம்மதே ஸ்லோ ஆயிறு
ஆமா என்ன இருக்கு எதுக்கா இப்ப ஸ்கூலுக்குன்னா அவசர அவசரமா லீவ் போடக்கூடாது லேட் ஆயிடு டைம் ஆயிடுனு ஓடுவோ சண்டேல எங்க ஓட போறோ எல்லாமே லீவு நம்ம ஒடம்புக்கு சேத்து லீவுன்ற மாரி மைண்ட்
விட்ற மாரி இருக்கு கரக்டு உங்க உண்து
ஆமா அத அதனால அது அப்டியே சோம்பேறி ஆயிடுது சண்டேனாலே சண்டேன் கேட்டவுனே அந்த மூள வந்து வேல செய்யாது எந்த அளவுக்கு அது வ்ளோவாக முடியுமோ அந்த அளவுக்கு அது வ்ளோவாயிடு
ஓ ஆமா ஆமா
எந்த மாரியான உணவுகள்ல்லா சாப்டுவீங்க தோழி வீட்ல
இந்த மாரி ஒன்றுமை பண்ண நார்மலா வந்து இப்ப பாத்தீங்கனா இப்ப காலேல முடிஞ்ச அளவுக்கு நாங்க டிஃபன் தா எடுத்துப்போ
ம்
இப்பவே எடுத்துப்போ பசங்களுக்கு பாத்தீங்னா எந்த ஸ்நாக்ஸ்னா இருக்கு மக்காச்சோளோ இருக்கு பிஸ் பிஸ்கட் இருக்கு பழங்க இருக்கு ஆ பாதாம் இருக்கு
உம்
ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது போயிடு ஆனா மதியானத்துல சாத சாம்பார் ஒரு பொரியல்னு சொல்லிட்டு குடுப்போ ஏன்னா பசங்களுக்கு அப்பதா இப்பத்தில இருந்தே அந்த ஒரு பழக்கத்த கொண்டு வர முடியு இப்ப நம்ம வந்து என்னா பண்றோனா ஒரு டைம் இல்ல அப்டின்ற பச்ச ஒரு வெரைட்டி ரைஸா குடுத்துறதுனால பசங்க என்னா பண்றாங்கனா ஆ சீக்கிரோ எடுத்து சாப் பிட்றதுக்கு இது நல்லா இருக்குன்ட்டு அத ரெகுலரா கேக்க ஆரம்பிச்சிற்றாங்க
உம் உம் அவுங்க டைம்க்கு அப் கம்மியாயிடனுனா அவுங்க என்ன வேணா பண்ணுவாங்க தோழி அவுங்க வாய்க்கு கூட வேல குடுக்க கூடாக் கூடாது அப்டினா லபக்குனு முழுங்கினுன்னா எது ஈஸியா இருக்கோ அததா கேப்பாங்க
ஆமா ஆமா தோழி அதனால வந்து நா அங்க வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்னா மதியானத்துக்கு சாதோ சாம்பார் ஒரு பொறியல் கண்டிப்பா குடுத்துருவோ அப்பதா அவுங்க வந்து ஓ இத எடுத்துக்கனு மதிய டைம்ல மட்டுந்தா சாப்பாடு எடுத்துக்கறோ காலேயிலயு நைட்லயு நம்ம ன் சாப்டுறன்ற ஒரு மைண்ட செட் அவுங்களுக்கு ஒரு இதுவா பழகுவாங்க இப்டிதா வரனு அப்டின்ட்டு முட்ட குடுப்போ இல்லைன்னா பொரியல் இல்லைன்னா முட்ட அந்த மாதிரி அந்த மாரியு குடுப்போ
ப்பீங்ளா பொடிமாசா ஃப்ரையா எப்டி குடுப்பீங்க
வந்து பாத்தீங்னா முட்ட வேக வச்சு குடுத்தாதா நல்லதுன் சொல்றாங்க
உம்
அதனால வந்து நாங்க முடிஞ்ச அளவுக்கு வேக வெச்சுதா குடுப்போ தோழி முட்டய ஒரு முட்டய வந்து வேக வெச்சு குடுக்குறதுனால பு்ரோட்டீன் சத்துனால நெறைய கெடைக்குது முட்ட வே முட்ட வந்து வேக வெச்சு சாப்பறதுனால அப்டின்ற மாரி சொல்றாங்க அதாவ்து கூட இருக்கற தோழிங்க சொன்னதுதா இப்டி குடுங்க கொழந்தைங்களுக்குனா அப்டினாங்க மஞ்சள் கருவ குடுத்தா கொஞ்ச வெயிட்டு போடு அப்டின் சொல்றாங்க அவுங்களுக்கு வெயிட் வந்து அதிகமாகு கொழந்தைங்களுக்கு அதனால வந்து வேக வெச்சு குடுக்கறே ஆனா மத்தபடி வந்து ஆம்லேடட்டாவோ பொடி மாசாவோ நீங்க சொல்ற மாத்ரி அத வந்து எப்டி வேணாலு எடுத்துக்கலா நா என்ன பொறுத்த வரைக்கு என் என்னுடைய சைட்ல பாத்தீங்கன்னா என்னுடைய சைட்ல பாத்தீங்கன்னா என்னுடைய பக்கோ வந்து நா முட்டைய வேக வெச்சுதா குடுப்பே
ம் சரி சரி தோழி காய்கறிலா எந்த மாரியான நா வந்து முட்டைய நல்லா அடிச்சி அது மேலே லைட்டா பெப்பர் போ அடிச்சி தவால ஊத்திட்டு அது மேல லைட்டா பெப்பர் சால்ட்ட ஏட் பண்ணி குடுப்பே திருப்பி போட்டு ம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாரி குடுப்பே ஒரு நாள் வேக வெச்சு குடுப்பே ஒரு வேக வெ ச்சு சாப்ட்டதுனால அவுங்களுக்கு ஒரு மாரி சளிச்சு போயிடு அது சாப்ட மாட்டாங்க சரியா அதனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாரி குடுத்தா அவுங்க கொஞ்ச விருப்பப்பட்டு சாப்டுவாங்க இப்ப டெய்லி தோசையே குடுத்துட்ருந்தா அவுங்க சாப்பிட மாட்டாங்க
ம் ஆமா ஆனா இட்லி நல்லதில்ல தோழி
ஆமாந் தோழி இல்லன் சொல்லல அதனால ஒரு நாள் இடியாப்போ
ம் ஆமா
புட்டு இந்த மாரியு குடுக்குறே ஏனா இப்பெல்லா அதெல்லா மறஞ்சு போயிடுச்சு
இல்ல தோழி புட்டு வந்து நாங்க ஸ்னாக்ஸ்கு குடுப்போ எடுத்துட்டு போவாங்க பச ங்க குடுங்கன் சொல்லிட்டு கேழ்வரமாவ் புட்டு சரி ஆ பச்சரிசி மாவு புட்டு சரி ஸ்னாக்ஸா குடுக்க சொல்லி கேப்பாங்க
ஆ
அப்ப நம்ம வந்து ஸ்னாக்ஸா குடுத்துருவோ
ஆ இப்ப வந்து யாரு அவ்ளவா விரும்பி அதெல்லா சாப்பறது இல்லல்ல தோழி அதனால ஒரு ரெண்டு இடியாப்போ போட்டா அவனுக்கு போது ரெண்டு இடியாப்ப போட்டா அவரு சர்க்கரையோ பாலோ எது வேணுமோ அது போட்டு சாப்ட்டுப்பாங்க அது ரெண்டு சாப்ட்டா அந்த அவிச்சா பொருள் சாப்ட்டா போது அப்றோ இல்லைன்னா ஆப்போ போட்டு குடுப்பே
மஞ்ச வாழப்பழமு குடுப்பே ஏனா வந்து அது வந்து நல்லது இரும்பு சத்து அதிகமா இருக்குன்றனால நா வந்து கொழந்தைங்களுக்கு அது குடுக்லா
பதினோரு மணி போல நானு ஒரு வாழப்பழோ குடுப்பே அப்டி அன்னைக்கு வாழப்பழோ சாப்பல்ல அப்டின்னா கொஞ்சோண்டு கோதுமாவு ஒரு முட்ட அந்த வாழப்பழத்த அத்ல கட் பண்ணி போட்டு கொஞ்சோண்டு நாட்ச்சக்கர போட்டு நல்லா அரச்சி அத ஒரு அப்பம் மாரி ஊத்தி குடுத்துருவே நெய் போட்டு ஆ ஆமாந் தோழி அதுப்போட்டு குடுத்துட்டே இல்ல கோதும்மாவு முட்ட இப்ப ஒரு ஆள் இப்ப ஒரு ஆளுக்கு ரெண்டு தோச வேணுனா ரெ ஒரு முட் ட போது இப்ப ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா ஒரு மூணு முட்ட போட்டுக்லா ஒரு மூணு முட்டய மிக்ஸி ஜார்ல ஊத் தி அதுல நாட்டு சக்கர போட்டு கோதும்மாவு போட்டு கொஞ்சோண்டு லைட்டா டேஸ்ட் வரணுன்றதுக்காக கொஞ்சமா உப்பு போட் டு நல்லா வாழப்பழம் கட் பண்ணி போட்டு நல்லா அரச்சி அத ஒரு கிண்ணத்துல போட்டுக்கிட்டிங்கன்னா தோச தவால நெய் தடவிட்டு அது அப்டியே கொஞ்சோ திக்கா மெலிஸா ஊத்த கூடாது கொஞ்சோ நல்லா சாஃப்டா வர மாரி கொஞ்சோ திக்காவே ஊத்தணு அப்பம் மாரி
ஆ செரி சொல்லு தோழி
அ ஊத்தனீங்கன்னா நல்லாருக்கு காலையிலே வாழப்பழம் இந்த மாரி சாப்புட விருந் சாப்படாம விட்டுட்டாருன்னா சாயங்காலத்துல கண்டிப்பா இந்த மாரி போட்டுத் தருவே பிரெட்லயு இதே மாரி போட்டு தருவே
ஓ சரிங்க சரிங்க
ம்
இதுல வந்து ஏதாவது ஆட் பண்ணுவீங்களா நீங்க சேத்து போடுவீங்களா இந்த வாசனைக்காக ஏலக்கா தூளு அந்த மாரி எதாவது சேப்பீங்களா தோழி
ஆ வேணும்னா போட்டுக்கலா தோழி ஸ்மெல்லு வேணு நல்லா வாசனையா வேணு அப்டின்னா ஏலக்கா பொடி பண்ணி போட்டுக்களா தேங்கா போட்டுக்கலா இவங்க தேங்கா வாயில வந்தாது எத்துருவாங்க துப்பிடுவாங்க அதனால நா போட மாட்டே ஆ இது வரைக்கு தா போட்டு குடுப்பே எள்ளு போட்டுக்ளா
எள்ளு கூட போடுவீங்களா அதுல
ஆமா எளு அந்த அரச்ச மாவுல எள் அப்டியே போட்டு நல்லா க கருப்பு எள்ளு நல்லா போட்டு கலக்கிட்டு அப்ப ஊத்தி பாருங்க சம்ம டேஸ்ட்டா இருக்கு அந்த நெய்யில அந்த எள்ளு படும்போது வாசன நல்லா கமகமன்னு இருக்கு
ஓ அப்டிங்ளா நாங்க செஞ்சதில்ல தோழி அதுனால தா கேக்குறே எந்த மாதிரில்லா நீங்க செய்றீங்க அப்டின் சொல்லிட்டு
செஞ்சு பாருங்க பசங்க சாப்டுவாங்க அதா ஈவ்னிங்ல எதா ஒரு ஸ்நாக்ஸ்னா இந்த மாரி இந்த மாரி சாப்டுவோ ஆமா
என்ன பண்றது நம்ம எ தோ ஒண்ணு செஞ்சு குடுத்து அவங்க சாப்புணும்ன்றதாக குடுக்குறோ வேற வழி இல்ல எப்டியாது அவங்க சாப்ட்ருணோ அதுதா நம்மளுடைய மெயினு
ஆமா தோழி அவுங்களுக்கு எப்டி சொல்றது நம்ம வேணா அந்த காலத்துல ஊட்டச்சத்தா நல்லா எப்டி சொல்றது நல்ல சத்தான பொருளாது கொஞ்சோ சாப் ட்ருப்போ இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு அது அப்டின் ஒரு விஷயோ நடக்கவே மாட்டேன்து அதுனால குடுக்கற பொருள்ல என்ன சத்து இருக்குன்னு யோசிச்சு யோசிச்சு குடுக்க வேண்டியதா இருக்கு தோழி
ஆமா உ தம்பிக்கு எப்டி இருக்கு
அந் மேரி இப்ப தோசமாவு அரச்சு வெச்சிருக்கேன் நெஞ்ச்சுக்கோங்களே நைட்டே கொஞ்சோ பச்ச பயிர ஊற வெச்சிட்டு காலையில கொஞ்சோ அரச்சி அவையு கூட ஆட் பண்ணி பச்சப்பயிரு தோசையா குடுத்துறது
வெறு பச்சப்பயிறு மட்டு
பச்ச பயிரும் அந்த தோச மாவுல ஆட் பண்ணி ஆமா உப்பு கொஞ்சோ போட்டு அப்டியே அரச்சி ஆமா ஆமா தோழி ஊற வெச்சுடுவே ஆமா ஊற வெச் ஆமா சில டைம் மொள கட்டி வெச்சுருந்தனா கூட அத கூட அரைச்சி மாவில சேத்துருவே
எப்டி தண்ணி ஊத்தி அரைப்பீங்களா தோச மாதிரி தோச பத்தத்துக்கு இல்லன்னா கெட்டியா அரச்சு மாவுள சே ப்பீங்ளா அத தோழி
இல்ல தோழி ரொம்ப கெட்டியாவாவு அரைக்க மாட்டே ரொம்ப தண்ணியாவு அரைக்க மாட்டே மீடியம்மா அரைப்பே அரச்சு அதுல லைட்டா உப்பு சேத்து அரச்சிடுவே அதுலயே கொஞ்ச பச்ச பயிறு சீரகம் இப்ப நம்ம பெரியவங் பெரியவங்ளுக்குன்றனால பச்ச மொளகாயா சீரகோ இதெல்லா சேத்து கூட அரைக்கலா
போ சரி சரிங் தோழி
ம் ஓகே தோழி நன்றி தோழி